ஆ இவ்ள நேரமா ஒரு ஃபோன் எடுக்கத்திக்கு
ஏய் அத் தொட்டா வரமாட்டேங்குது அதுது எல்லாத்தையு தள்ளி தள்ளி வுட்டு அது எத்து பா தா இப்தா வந்சி எவ்ள் நேர் தெர்மா அத் டச் பன்னிக்கினே இந்த சேரி எப்ப கட் ஆயிடுமோ நென்ச்சி டக்குனு எல்லாதியு தள்ளி உட் டு மறுப்டியு அத் தொட்டா அத் எதோ வந்துச்சி
ம்
ம்க்ம்
அ இன்னா பந்து பாப்பா
போ ஓடு டாடாவி சொல்ட்டு போ மதிக்வே மாட்டங்கரா
ம் ம்
ஆ மதிக் மாட்டுதுடா பைட்ஸ் இன்னு ஒரு மாசோ அது பாத்யா அத பாத்துட்டுகிறாபா தூங்கினே இந்தாபா டப்பு டப்புனு நா எட்த்து ஃப்ரிட்ஜில வெக்குர்துக்குல்லோ பாத்துட்டுகிறா
ஆ
டப்புன்னெத்து ஃப்ரிட்ஜிலா வெஷ்டா எத்து ஊத்தி சும்மா அழுதுனு ப அது யா எப்புமே ஜூஸ் கெட்யாது ஜீஸு வேணு எனக்கு குத்தாலு குடிக்க மாட்டங்றா ஃபுல்லா கீது ல்லா பெர்ஸ்சா கொஞ்சோ தூக்க முடியாது ஊத்திடுவா
ம்
சேரிமா கொஞ் தாத்தாக் கொஞ்ச குத்துட்டு குடிக்கிமான்ற அதுவு குடுக்காது ந்து அயிதினே இந்து ப்றோ ஸ்டெய்டா கடைக்கு போய்ட்டு பத்து ருபாவ குத்து பன்னீர்சோடா வாய்ங் குத்துட்டு கொஞ்ச குட்சாதா இப்ப இப்ப சந்தோஷமா விளாடிங்கிறாரு
ம் ம்
பாத்துக்கோ கொழ்ந்தல்லா
வா ஃபிரிட்ஜில வெக்கதானுங்க
ஃப்ரிட்ஜில அது வெஸ்டன்டா பன்னீர் சோடா வாய்னந்து குத்தனா அய்தினேந்தா குத்தா மொத்தமா குடுணுமா
ம் ம்
புரிதா ம்க்ம்
ஏ இனிகினா பால்வாடி கெட்யாதா
இன்னிக்கி லீவுல அ ஸ்கூலு எப்பேப்பலா லீவோ அப்போ பால்வாடி லீவா இருக்கு
ம் ம்
கவுர்மெண்ட் லீவு வரும்போதோ
அப்ப ரெண் நாள் நீங்க தா மேய்கணுமா
எஸ் யா நாளிக்கு மேய்க்கனு
ம் ம்
பெரிய பொண்ணுக்கு ப்ராஜெக்ட் பண்ணுமா ஏ சில் டே கொழந்திங்ளுக்லா ப்ராஜெக்ட்டு குடுக்குறாங்க இப்ப டேய் ப்ரேமே
நாங்கள்ளா பண்ணொப்போ ப்ராஜெக்ட்ல அசைன்மெண்ல்லா குடுப்பாங்க லீவு டைமுல
டேய் அது அசைன்மெண்ட் ஆ இப் இந்த லீவ்ல தராங்க இந்த அசைமென்லா பண் வாங்கன்றாங்ளா அசைன்மெண்டில்ல ப்ராஜெட்ன்னு சொல்றாங்க இந்த ப்ராஜெட் பண்ணுவா டைக்ராம் போட்டு க ட் பண்ணி எ சாட்ல எனக்கு எத்ன் வந்து குடுன்ரங்கலா அவுங் மிஸ்ஸு சார் சொல்றாரா அப்பிடி
அந்த பொண்ணா பண்து இப்ப ப்ராஜெக்ட்டு
நா பண்ணி குடுப்ப எல்லா வீட்ல்யு பேரன்ஸ் தான பண்ணி குடுப்பாங்க கொழந்திங்க எங்கடா பண்ணு நீயே சொல்லு அ அவுங்க எனக்கு தெர்ல ப்ராஜெக்ட்டு அ அ ஸ்டூடென்ஸ்சு இப்ப வரல பேரண்ட்ஸு இப்ப வர்லா தெரிய மாடிகுது
ம்
எருச்சிப்பா எட்னு வந் நம்ப கிட்ட சொன்னா நம்ப செஞ்சி குடுக்க போரோ
ம்
அது கூடதான எல்லாமே வீட்ல இல் கிளாஸ்ல உக்கார வெச்சு இது இப்டி கட் பண்ணு அது அப்டி கட் பண்ணு சொல்லி குடுத்தா கூட பரவால என்ன பண்ற சாப்ட்டியா பிரியாணி
ம் வீட்டுகு வந்து சாப்ட்ட இப்பதா
எப்டி இக்து டேஸ்ட்
அந்த அளவல்லா இல்ல அவ்ளோவா இல்ல
ஆ நீங்க
வீட்ல செய்றது எப்டி இருக்கு
ஆ அவ்ளோ ஆனியன் ஆனியன் வெச்சு சாப்டத் டேஸ்ட்டா இருக்குனு
ஆனியன்லா கடயாத் வெறும் பிரியாணி
ஆனியன் நானே செஞ்சுப்பனா அப்ப அப்ப இதே மாரி எதாசு பிரியாணி ப்பிரிட்ஜி
ம்
ஆனியன் இல்லாம சாப்ட மாட்ட கட் பண்டு வெறு ஆனியன்கூட வெச்சுன் துன்ருவ
ஓ
அதுக்கப்றோ நல்லாருந்தனா அப்டியே சாப்ட்ருவே கொஞ்சோ இதுவாருந்தனா ஆனியன்தா நம்புள்கு
ம் என்ன பண்ணானு எனக்கு தயிரு எ கட் பண்டு தயிர்ல போட்ருணு அவ்ளோதான
அதுல உப்பு போட்னு அவ்ளோதா ஈசிதாடா அது உங்க அக்கா செய்யாதாடா
கேக்கல ஆத்னால செய்யாத்
ம்
எனா ரெண்டு மணி ரெண்டு மணிக் முடி வெட்லானு
ம் வெட்டியே ஆவ்ணு
என்ன வெட்டியே ஆவராங்க எதாது முக்யமான வேல இக்குதா
இல்லல்ல பேசாம கல்யாணோ பண்லாமா பாக்குறேன் முடி வெட்டு அப்டியே தண்ணில குளிச்சிட்டு
அ அ
அ
எங்க குடிப்பாங்க அதோ எட்துலயா இப்போ சொல்லு
அவள்தா போய் நின்னா போது தண்ணி ஊத்துபோது தண்ணில
அது எவடா போவா ஏற்கனவே வேல இருந்தாகூட பரவால்ல
தண்ணி ஆனா சொல்ட்டு போலாம்பாங்க
தண்ணி ஒன்னா
அங்யே உட்டு வந்டே பெர்சலைக்கு போனுமா என்னான் தெர்ல
நானு கால்லவுட்டு வந்தே எத்தானான்கூட தெர்ல
ம்
ஆயா தாத்தாட்ட கேக்குற
ஆயா
ஆயா தாத்தாலா வந்துகுறாங்க தெர்யுமா தெர்யாதா
ம் கால்லே பாத்தனே என்னா டே உங்க தாத்தா வேற மாரி இருக்றாரே பாக்கற்துக்கே முடி எதோ அதிகமா ஆன மாரி இருக்குதே வேற தாத்தாவா என்ன
டே அத வெட்டாமா டை அடிச்சுட்டு இருக்காப்டி முடி
அப்டியா நா ஏ என்னாடா யாரா இவுங்க தெரிஞ்சோங்க வீட்ல யார்ரா இவுங்க எங்கயோ இப்டி யோசி பைக் எடுக்காம இருந்தனால என்ன பைக்க பாக்கற்து
ம்
நீ பாட்டு பாட்ருப்போதாதைக்கு என்ன தாத்தா இளமை திரும்புதே
நவீ நவீன் போக்குது
வா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
வன்ட்டாங்க வன்ட்டாங்க நைட்டே வந்துருக்கு போல
ஆ
நேத்து நைட்டா
நேத்து நைட்டு வன்ட்டுக்காங்க போல
ம் அப்றோ எப்பலா ஹாஸ்பெட்லுக்கு கூட்ணு போவாங்கனே தெரிமாட்டுதே
ம் டே அதுக்குனு சொல்ட்டா டா போவாங்க ஆஸ்பெட்லுக்கு ஒ இஷ்டத்துக்லா
ஏ அவே வந்து வெடிகால்னமே போய்றா போல்துடா ரெண்டாட்டியா
கால்ல ஒன்னு இல்லடா இங்கெந்து பால்மேடு போய்டுவாங்க பால்மேட்லந்து ஆறு மணிக்கி பஸ் வரு
ஆ
அ பஸ்ல போய்டுவாங்கோ சீக்ரமா போற்துக்கு நாங்களே அப்டி தா பண்ணுவோ எங்கப்பாக்கு கால்ல இது பண்ண சொல்லுவ ஒரு வாரோ அங்கே இந்தோ சய்யது ஆஸ்பித்திர்ல
உங்கப்பாவா எப்ப
எல்லா லா தெரிலயே சல்லு சல்லுன் முச்சு ஒங்க அம்மாலா ஆமா நானு எங்க ஆயா மட்டு தா இங்கருந்தோ அம்மா எங்கப் பா ஆஸ்பத்திர்ல இருந்தாங்க
ம்
அப்ப அப்ப எப்னாது ரெண்நாளைக்குஒர் தத அம்மா ரெண்நாள்மா ஆமா மொத வந்தனா அதெல்லா வந்துர்லா பூ அந்த டைம்ல அவ்ளோலா இல்ல
ம் என்னா வெல அப்போ ரைன்ல
ரைன்ல மல்லி மட்டு தா இந்தப்பலா முல்ல செடிலா கெடயாது ஓ மல்லி நா பாட்றே சுகுமான் மானே தே போட்டு வந்துற
ம்
இன்னு மாத்தவா பக்காவா இல்ல
ஓ போர் அடிக்கிது வீட்லருந்தா
நீங்ளு கிரிக்கெட்டே வெளாட மாட்
டேய் ஸ்கூல் இல்ல வாடா வெளால்லான நீ அதுக்கு வரமாட்ற
ஆ பெசங்ளு ப்ப வெளாட்றா கிரௌண்ட்ல
அ
கிரௌண்ட்ல வெளாண்டா தா நீ வெளாடுவ டேய் ஒ அட்றசெல்ல பட்ன ஒக்காந்து நோண்ணுருப்ப‌நீ டேய்
கிரௌண்ட்டுனா அங்க கால்னி வேல கெடயாது
நம்ம கிரௌண்ட் ஆல்ரெடி ரெடியாச்சி கல்லு எத்து போனுமா கல்லு எத்து போறதுக்கு எல்லாருக்கு வந்து சோம்பேறித்தனமா இர்க்காம்டா
அங்க போற்துக்கே ஒரு நாள் ஆய்டுமாக்கு
ம்மா இப்ப நறைய பேர் வர்து எத்தின் பேரு ஆ நம்போ பன்ணென் பேர் பதிமூண் பேர் போனமா வச்சுக்க டகடகனு ஒரு முள்ள ஆளுக்கு ஒரு முள்ள இப்டியே எத்தெத்து போட்டோனா முஞ்சுரு
ம் ம்
நாங்கதா நெல்லு காய போதாங்க சொல்லு சொல்லுனு எவ்ளோ எவ்ளோ இது வருதுனு பாத்துக்கோ
இன்ன போட்னுகறாங்க
அதா
நெல்லு
என்னா நெல்லு போட்டாங்க
இன்னமா நெல்லு இப்ப காய காய வச்சுகுராங்கன்ன அன்னைகி கூட பாத்தே காஞ்சி நடந்தது ஆத்தல
எந்த சைடு ஆப் சைடா லெக் சைல் டேய் அன்னைக் பாத்தது நேத்து பாத்தியா
நேத்தில்ல முந்தாநேத்து அ முந்தாநேத்து கூடோ எ அப்பா எ அப்பா நாங்கலா போனோ அப்டிகா அப்ப அப் பொண்ணேதுந்து ஆத்துல
அ
அந் சைட்ல அப்பதா மூட்ட கட்டிந்தாங்க
லெக் சைல மட்டுந்தா இது பண்ண லெக்ஸ் சைட் என்னது ஆப் சைட்னா நம்ம தனியா ஆடுவோ பாத்தியா அந்த பக்க இல்லாம நாம இந்த பக்க எட்த்துட்டு போவாங்கோ
ஆமா ஆமா செரிதா
ஆனா என்ன அத கல்லுங்க தானா அதிகமா நைட்லா நைட்ல மட்டு அந்த சைல்ல எவனா ஓட்னு வந்தானா காலி லைட் இல்லாம டொப்பு டொப்புனு வுடுவானுவ வண்டிய ஆமா வயில இருக்காது அந்த சைல்ல இருக்குல இப்ப இதுட்ல வந்னுகு பைகே தெரியாதுதா டார்ச் வச்சா மட்டுந்தா தெரியுமே
ம்
அதனாலே தெரியாது கொஞ்ச இதுவா கன்ஃபயூஸா போவானுங்க அல்லா
அந்த சைலா யாரு ஓட்ட போறா அன் சைல்ல யாரு போப்போறாங்க
நைட் டைம் ல வேலைக் போய்ட்டாங்க அவுங்ளா தெயு நம் ஆளுங்லா தெயு புது ஆளுங்க மட்டந்தா அவ்ளோ தெயாது ரூட்டு
ம் ஆமாப்பா புது புது ஆளுங்கல்லா போறாங்கப்பறா கைன்ல கர்ட்டாப் பூப் பரிஸ்ட்லாம் போவே புது புது ஆளுங்லாம் போறானுங்கோ வேலகி
ம் நம் ஊர்லந்து இப்டிதான்டா போவா அசலூர்லருந்த கால்னி ஆளுங்கல்லா இப்டிதா போவாங்கலே வந்து
ஆ எப்டி அப்டிகா சுத்தினு வந்து போவாங்ளா
எப்டி சுத்தினந்த
இந்தா இந்த வேப்ப மரத்துக வராம அப்டிகா
ஆ அப்டியே கூட சுத்தினு வந்து இப்டியே போய்னே இபாங்க சல்லுனு
அவுங்குளு இந்த வழில தெஞ்சிகிது பரா
செய் எல்லாமே வழி தெ எல்லாமே தெரியிண்டா எத்ரா
ஆமா தோலு போன போன இப்டி ஈசியா போயினேகலா
ம்
அதா ப்ரோ ஈசியான வழியே
இதுவு எவ்ள லாங்கிருக்கு இங்கிந்து பாகல் மேடு போற மத்தியா அவ்ள லாங்க தானே இங்கியு இருக்கு இங்கிந்து வெல போறதுக்கு
அதோட கம்மியாதான்டா காது வட்டுக் கொஞ்சம் பாதி என்ன பொதுமையா போறதுனால அது தெர்து எது நல்ல ரோடு போட்டுந்தானு வந்தது